நீ
ஆஹ் என்னமா பண்ற
ம்ம் ச்சும்மா தான் அண்ணி இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்
இந்தான்ருக்கேண் நிம்மதியா இருக்கேன் சாப்டாச்சா பாப்பா என்ன பண்ணுது
இந்தாத விளையாரா
சேரி சாப்டாச்சா என்ன சாப்பாடு
அங்க என்ன இங்க இட்லி இட்லி சட்ணி
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரி சேரி
அங்க என்ன
இங்க வந்து தோசை தான் நைட் நேத்து வச்ச புளி கொழம்பு கொஞ்ச கெடக்கு
ஆஹ்ஹ
அரைச்ச சட்னியும் கொஞ்ச இருக்கு சோ அத வச்சே கால்ல முடிச் ல்லான்னு பாத்தோ இன்ன யாரு
சாட்டுவானுங்களா அவனுங்க உ நேத்து வச்சதுலா
குழம்பெல்லாம் சாப்பிடமாட்டனு ங்கே
உம்
ரொ இதெல்லா சாப்பட மாட்டாங்க பொடி இருக்கு கால சிம்புல முடிப்புன்னு பாத்தி இருக்கு கொஞ்ச கொஞ்ச சட்னி
உம் உம்
ரம்பு ராமுவயாவது மல்லு கட்டி சாப்பிட வைக்கலா இந்த அஸ்விங் சுத்தமாதோடது
ஆஹா ஹ
அது போன் பாத்துக்கிட்டு இன்னு பசிக் பசிக்குதுனு சொல்லல அது வெளிய விளாண்டுட்டு இன்னும் பசக்குதுன்ன சொல்லல
உம்
இனிமே கொஞ்ச நேர கழிச்சி உத்தி கொடுக்கணு
ஆஹ்ஹ்
உம் உம்
உம் இவளுக்கு எல்லாமே அப்பப்ப செஞ்சு கொடுக்கணு வந்தது விளாடி கிட்ருக்க
உம்
பாப்பா செஞ்சு கொடு ஒன்னு சூடா இருந்தாதா சாப்பிடுவா
தனியாயிருகதிங்க
இது ஹோட்டல்ல இங்க போனுனா அங்க ஆரி இருந்தா கூட சாப்பிடவே மாட் த உம் ம்
செரி சரி சரி உம் சமையல் நீயா மதியானத்துக்கு
மதியானு அவங்கதா செய்வாங்க காலையிலயும் ட்டோ நான் செய்யிர
இந்த வேல பாக்கணு அந்த வேல பாக்கணுன்னு உன்ன எதுவு சொல்ல மாட்டாகளா
உ அது எதுவும் சொல்ல மாட்டாங்க உம் அது சொல்றதுக்கு முன்னாடியே நா செஞ்சிருவேன் உம்
இருந்தாலும் வேலை பாக் கனு சொல்லுவா நீ பிள்ளைய வச்சுட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் திட்டெல்லாம் மாட்
உம் உம் அது எதுவும் சொல்ல மாட்டாங்க உம்
ஃபுல்லா தம்பி தானா எல்லாமே பாக்குறது இல்ல அவங்களும் பாப்பாங்களா ஃபேமிலியா அவங்க
ஆ அவரு ரெண்டு பேரும் சேர்த்துதான் பாப்பாங்க உம் அவுங்க சாப் பாட செலவுக்கு எல்லாமே பாத்துப்பாங்க
உம்
ஆ வா வாட
கரெண்ட் பில் கட்
அது மாத்திரை உம் அது நான் பாத்துகுவேன்
உம் உம்
உம்
செரி செரி இங்கெல்லாம் இருந்தா ஒண்ணுக்கு நாலு பேர் வேலைக்கு போனாதே
உம் ஆமா
உம்
உம் உம்
அதனாலதான் நிறைய பேர் இங்க வரதே இல்லை சில பேர் நல்லா இங்க பொழைச்சுக்கலாம்னு போயிருவாங்க
ஆமா நமக்கு வேலை தெரியும் கொஞ்சம் நமக்கு டெவலப் ஆகிருக்கும் அப்டின்னா நம்ம பொழைச்சுகெல்லாம் உம் எதுமே தெரியாம இருந்தாங்கனா ஏமாத்திருவாங்க ஆனா
ஆ
எவ்வளோக்கு எவ்ளோ இங்க பொழைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்ளோ ஏமாத்திருவாங்க
கரெக்ட்டு ஆஹ் நீ எப்டி லைன் வீடா ஒரு வீடு தனியா
இங்க இங்க ஒரு வீடு மாடியில ஒரு வீடு இருக்காங்க ரெண்டு வீடு
நீ கீழையா மேல இருக்
நாங்க கீழ இருக்கோம்
ஓவ்
உம் ஹவுஸ் ஓன்னர் பக்கத்துல இருக்காங்க
ஆஹ் பக்கத்து பக்கத்துல வீடு நிறைய இருக்கா
செரி
என்ன ஊரு ஏச்சி என்ன ஏரியா பேரு அம்பத்தூர்லதா இரு கீலா
ஆஹ் மெயின் தா அம்பதூர்ல உள்ள ஓரகடோனு
அஹ் அஹ் அஹ் அம்பத்தூர்ல இருந்து போரூர்லா ரொம்ப தூரம் ஆஹ்
ஆமா அது கொஞ்ச தூரந்தா
உம்
உம்
உம் உம் சேரி இங்களெல்லா மாவாதுவி சி மாவட்டி வித்தாலே நல்லா ஓடுமே
ஆமா அதுவே ஓடிரு உம்
எ இந்தப்புள்ள கூட்டிட்டு போய் மாவல்லா வாங்க கூட்டிட்டு போவும் பா அதுக்குனு ஒரு கட வச்சிருப்பாங்க
ஆமா மாவுக்குன்னு கடயிருக்கும் அவுங்ளே ஆட்டி ஆட்டி விப்பாங்க இன்னு ன்னு பிரச்சன இல்ல மாவுனும் மா வாங்கிட்டு போய்டு லாம் கொழம்பு எல்லா கொழம்பு விக்கும் டப்பா டப் பவா இங்க சிக்குனு ஆஹ் சரிரா முடிச்சிலா நமக்கு முடியல என்ன கூட கடையில வேணா அப்டின்னா எல்லா கொழம்முமே இருக்கு மீன் கொழம்பு சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கு அப்டியு வெஜ்ஜிலயு இருக்கு ஆஹ் வெஜ்ஜிலயு இருக்கு உம் நான்வெஜ்ஜிலயு இருக்கு உம்
பரவால
உம்
என்ன கா இங்கன ஒரு முக்கு கடைய போட்டா கூட உழச்சுக்கலா
ஆமா
ம்
அது என்னன்னா நமக்கு ஓ நம்ம பண்ற டேஸ்ட்டு புடி சச்சிச்தான் போயிரும்
ம் ம் ம் ம் முன்னல்லாம் உங்க உங்க வீட்ல எப்டி கடையெல்லாம் வச்சிருந்தாங்களா இதுதான்
இல்ல இல்ல கடைல்லாவச்சரு அ இல்ல ம்
ம் ம்
ம்
அப்பறம்
மா
ம் என்னதான் பண்ணிக்கிட்டு திரிவா உனையே சுத்திக்கிட்டே திரிவாலா
ம் ஆம்மா இப்ப எல்லாபொம்மையும் கட்டில்ல த்து போட்டிருக்கே அதனால தான் அது ஏதோ பாத்து விலாடிட்டுயிருக்கு க ஹ
ஹ ஹ பக்கத்துல மேலைக் கிலல்லாம் பிள்ளைகில்லையா
ஹுஹூம் யாருமே இல்ல இருக்கறுங்க எங்ளுக்கு அப்போசிட்ல பிளாட் தான் பிளாட்ல உள்ளவங்கலாம் யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்களே எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க ம் ஹ அதுனால பசங்களும் இருக் க்காருங்க எங்கயாவது ஒரு பிளேஸ் புள்ளைய இதுலயே சேத்துருவாங்க
ம்
அதனால யாரும் வெளியில வர மாட்டாங்க இப்ப ஸ்கூல் வேற ஓபன் ஆயிருச்சுல்ல கூட்டியிருப்பாங்க
ஆமா ஆமா
உள்ளுக்குள்ளலா ஃபிளாட்லனா ஃபிளாட்டுக்குள்ள ஆ எ உள்ள ஆளு இருக்கறதே தெரியாது
ஆமால்ல ஏன்னா நெருக்க நெருக்கமா இருக்கு உம் உம்
உம்
அப்புறோ
அதனாலதா அவளுக் கு அங்க வந்தோன்னே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே எல்லா பசங்களு இருக்கவுனு ஜாலியா வெளிய ட்லயே விளையாடுவா
உம்
உம் உம் ஆ அதுங்ககூடதா வெளையாடுவா இந்த முகேஷ் சஞ்சனா கூட வெளையாடி கேப்பா
உம்
உம்
சஞ்சனாக்கா சொன்னாங்க ஏ எப்பிடிதா வளருதுகன்னே தெரியிலன்னு
உம்
ஆ அவங்கல்லா பா அந்த பாட்டி எல்லா அப்டில்லா பாத்துக்க மாட்டாங்க
உம்
ஒரு தடவ கொழம்பு வச்சாங்க ஏழு நாளுக்கு அப்புறங் கூட அந்த கொழம்பு வச்சு குடுக்குறாங்க சாப்பிடுதுங்க
ஐயயோ சூடு பண்ணாய்ங்களா கெட்டுப் போயிருக்கான்னு தெரியலையே
அது சூடு பண்ணி சூடு பண்ணி எப்படியுமே எவ்வளவுதா சூடு பண்ணாலு எப்படி நீங்க ஒரு நாளைக்கு மேல சாப்ட முடியாது நம்ம மறுநாள் சாப்படலா அவ்ளவுதா அதுக்கப்புறமா நம்மள சா ஆ ஆமா நீ நா ஒரு வாரத்துக்கு அப்புறோ பாத்தே அந்த கொழம்பையே ஊத்தி குடுக்குறாங்க
அந்த பாட்டியா அந்த
அந்த பாட்டி பாட்டி அவங்க அம்மா சுத்த மோசோ அது என்ன பண்ணுது முதல் நாள் வாங்கிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கும் போல வாங்கிட்டு வந்து அது நைட் பிரிட்ஜ்ல வச்சு காலையில ஜில்லுன்னு குடுக்குது அந்த பாப்பாவுக்கு பெரிய பாப்பாக்கு
ஆஹ்
ஆஹ் அப்படியே குடுக்குது
அப்படி என்னதான் வேல பாக்குது அது வீட்டு
அது எங்க வேல பாக்குது ஒரு வாரத்துல வாரத்துல ஒரு தடவதா பாத்திரமே கழுவோம்
அய்யய்யா
வீடா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் உள்ளே
அப்பறம் ஆஹ் இல்ல வருமானம் எ ல்லாம் எப்டி வருமானத் த்துக்கெல்லாம் என்
அதுதான் ஒரு ஆமா இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போகும் இப்ப இந்த போட்டோ போட்டோ ஸ்டுடியோ இருக்குல்ல அங்க அந்த போட்டோ ஃரேம் பண்ணி குடுக்குறத அந்த வேலைக்கு போகுது அது மாரி இப்ப ஏதாவது அது இந்த காரு பைக் அந்த இது எல்லாம் இருக்கு பாருங்க அந்த கடைன்னா அந்த அந்த கடையில ஏதாவது ஒரு வேல இந்த மாரி ஒரு பத்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்கற மாரி வேலைக்கி போவோம் அது ஒரு மாசம் கூட ஃபுல்லா பாக் கா இருக்காது அக்கப்பறம் திரும்ப வேற வேலைக்கு போயிரும்
உம் உம்
நம்ம எதுல ஒரு ஸ்டடியா இருக்கணும் எப்டியோ ஒரு வருஷமது இருக்கணுமா இல்லைய எதாவது ஒரு வேல பார்த்தா அது எவ்ளவு எவ்ளவு சம்பளமோ அதுல கூட அரிசி வாங்கி போடாது எதுவும் வாங்கிப்போடாது வீட் இது ஸ்நாக்ஸ் இருக் பாருங்க
ஆஹ்
பாருங்க இந்த லேஸ்சு குக்குரே முறுக்கு அது வாங்கி குடுத்துட்டு விட்ரும்
அய்யயோ
பாப்பாக்கு அல்சரு
ஆஹ்
அந்த பெரிய பாப்பா இருக்குல அந்த ஒரு பொண்ணு
ஆஹ் ஆமா
அதுக்கு அல்சர் வந்துருச் சு ஒரு நாள் வயிறு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நாங்க அங்க இருக்கும் போதே வயிறு வலி வயிறு வலின்னு இன் ஆடியபிள் இதுவும் கண்டுகாம விட்ருச்சி இப்ப நம்மளே நம்ம குழந்தைக்கு வயிறு வலினா என்ன பண்ணுவோம் அது ஹாஸ்பிட்டல்ல போய் எப்டின்னு வா போய் ஒரு ரொம்ப நாளா விட்டு அது ரொம்ப வயிறு வலி ரொம் ரொம்ப இதுவாயிடுச்சி நம்ம குழந்தைங்களுக்கு எத்னா எதனா ஒன்னு சொன்னாலே நமக்கு பதிரி அடிடுச்சு ஹாஸ்பிட்டல்க்கு போற அந்த மாரி இல்லவே இல்ல அவுங்க ஹா இம் மாரி இல்லாம கடையில ரொம்ப வாங்கி குடுக்குறது நம்ம வாங்கி் குடுக்கறதுதான் அன்னி வாங்கி கொடு போணும் இந்த மாரி டீ கடையில விக் கிற்றதா இந்த ஒரு ரூபா சாக்லேட்டு ரெண்டு ரூபா சாக்லேட்டு அவன் சாக்லேட்டு மட் ட்டு்ம் தா சாப்டுவான்
அய்யய்யோ
உம் அதே மாரி சேரி நம்மோ எவ்வளவுக்கு நம்மோ வழியில வாங்கி இருக்கறோமோ அத அளவுக்கு நம்ம வீட்லே செஞ்சு உட் நா வாது கொஞ்சமாச் தெம்பு இருக்கும் அவுங்க வீட் வீட்ல எதுமே அது சாப்பாடே நான் செஞ்சே பார்த்ததே இல்ல ஒரு நாளு இன்னைக்கு ஏதோ ஒரு பிரியாணி மசாலா இருக்கும் அத வாங்கி ஏதாது ஒரு கலக்கி வச்சிருவேன் எப்பயாவது ஒரு தடவ அப்புறம் வந்து மேகி இருக்கு பாருங்க மேகி அத செஞ்சி செஞ்சி டிபன் பா க்ஸ்ல குடுத்துரும் ஸ்கூலுக்கு அந்த பொண்ணுக்கு
சரி அந்த பொண்ணு அப்பறம் வயிற்று வலியை கொண்டு போய் காமிச்சுச்சா இல்லையா
அதுக்கு அப்புறம் காமிச்சு ஏதோ சொன்னாங்க போல இது ஸ்கேன்ல எடுக்கணும்னு சொன்னா அவ்ளோ அது எடுத்துட்டு வந்துச்சி அவ்ளோதான் அதுகான மருந்து டெய்லியும் ஊத்தவே இல்ல
அய்யய்யோ
அதே மாரி மருந்து வாங்கனாலும் அண்ணி என்ன பண்ணிரோம் இப்ப இப்போ நம்ம வந்து நீங்க பெரியவனுக்கும் வயசு சொல்லி வாங்குவோம் சின்ன பையனுக்கு வயசு சொல்லி வாங் குவோம் அது அப்டி இல்லல்ல ஒரு மூணு வயசு சொல்லி வாங்கி ரெண்டு பேருக்குமே ஊத்தி விட்டுரும் மெடிக்கல்ல வாங்கிரும் ஹாஸ்பிடலுக்கு எல்லா போகாது அது
உம்
மெடிக்கல்ல வாங்கி ஊத்திட்டுருவாங்க உம் இதுவரைக்குமே அவனுக்கு தடுப்பூசியே போட்டது இல்ல
உஹம்
அந்த சின்ன த்த தடுப்பூசிலாம் எவ்ளோ முக் கியம் ஏதாது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கூட என்ன பண்ண மு
ஆனா அவன் வாட்டுக்கு திரிறானே
ஆனா அவன் எப்டி தான் அவன் வளர்றான்னே தெரில எனக்கே அது வந்து ஏதோ அதி ஷியமா தான் இருக்கு எப்டி இந்த மாரி கொழந்தைங்களம் அவன் பாட்டுக்கு இருப்பான் அண்ணி அவன் எந்த சேட்டையுமே பண்ண மாட்டான் அவன் பாட்டு போவான்
உம் உம்
உம் இப்ப நம்ம பசங்க என்னென்ன சேட்ட பண்ணுதுங்க எப்டி இருக்கிறானே தெர்ல
சரிம்மா அந்த இரு ஒரு பத்து நிமிஷத்துல கூப்புறேன் ஆஹ் இந்த வாரேன்
உம்